ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்கள ஹலோ எனக்கு கேக்குது ஹலோ எனக்கு கேக்குதுங் ஹலோ எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேட்குதுங்களா
எனக்கு கேக்குது சிஸ்டர்
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்க ஆ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்டிங்களா
சாப்ட நீங்க சாப்டீங்களா
நா இன்னு சாப்ட சாப்ட என்ன சாப்டீங்க
நா வந்து சாம்பார் சாப்பாடு சாப்ட சிஸ்டர்
நா வந்து இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி சாப்ட
ஓ
ஆமா
ம்
அப்றோ என்ன பண்ணட்டுருக்கீங்க நீங்க இந்த இன்னைக்கு டே வந்து
ம்
ஏ நர்ஸு சூப்பர்ரு ஆ ஓகே ஓகே உங்களுக்கு நல்ல ஒரு பொறுமல்லா வேணும்ல நீங்க நா வந்து டீச்சர்
ஆமா ஆமா ஓ ஐயயோ டீச்சரா
ஆமா ஆமா நைட் டியூட்டிலா வரும்மா
ஆமா இன்னு நா இப்பதா படிக்கிறே
சூப்பர்ரு இப்ப படிக்க பிடிச்சிருக்கா
புடிச்சிருக்கு சிஸ்டர்
ஆ நர்ஸிங்ல என்ன மாரி படிக்கனு படிப்பீங்க
நர்சிங்லனா எல்லாமே தா பண்ணோ இப்போ ஆ இப்ப பேஷண்ட் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலு நாங்க தா பாக்கணு இப்ப சாரு டாக்டர் வந்து இந்த மாரி பண்ணணு அந்த மாரி பண்ணணு சொல்லிட்டு போயிடுவாங்க நாங்க தா எல்லா வேலையு பாத்துக்கணு
ஒ நல்ல விஷயோ ஈக்குவல் டு டாக்டர் அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ எல்லாமே தெரியு என்ன என்ன ப்ராப்ளம் எப்டி அத இது பண்ணணும்னு
ம் அவுங்க சொல்றதா நாங்க அப்டியே செய்யணு அவ்ளோதா
அவ்ளோதா அவ்ளோதா எப்டி ஊசிலா வலிக்காம போடுவீங்களா
இப்ப தா சிஸ்டர் நா படிக்கிறே இன்னு நா ட்ரைனிங் போனு அப்றோ ஹாஸ்பிட்டல் பணோ
சேரி ஆனா எனக்கு ஊசினாலே பயோ
எனக்குந்தா
அப்டியா ஐயோ நீங்க அப்
சொல்ல கூடாது தா என பண்றது பய தா சொல்லி தான ஆகணு
ஆ ஆனா மத்தவங்களுக்கு போடுறப் ப நல்லா இருக்கு நம்பளுக்கு போடுறப்பதாப்பா வலிக்கு
மத்தவங்களுக்கு போடுறதெல்லா பயோ கடையாது நானே போடுக்கறதுக்கு ரொம்ப பயோ
ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த மாரி நா போட் த்துருக்கிற என்னுடைய ப்ரெக்னன்சில வந்து எனக்கு ஜெஸ்டேஷ்னல் டயாபட்டிஸ்
ம்
அதனால எ பசங்களுக்கு நா சின்ன ஏழு மாச இருக்கறப்ப நா எ நானே ஊசி குத்திப் பே எனக்கு
அப்டியா
அந்த டயாபட்டிஸ் ஊசி இல்ல
ஆ
அத் நானே குத்திப்பே
ப ஊசிலா எனக்கே போட்டுக்கணும்னா எனக்கு அய்யய்யோ அம்மாடி
அது ஒன்னுல்ல நாம்ப்ளே அது சும்மா குட்டி ஊசிதா அது
ம் சுகர் ஊசி மாரி இருக்குல
ஆமா ஆமா சுகர் ஊசி நீடலு ரொம்ப குட்டிஸு பென் டைப் மாரி
ஆமா ஆமா தெரியு தெரியு
அ அது நானே போட்டுப்பே
ம் அப்புறோ எங்கயாச்சு ஒர்க் போறீங்ளா வீட்லதா இருக்கீங்ளா
ஆ ஒர்க் போய்ட்ருந்தே அ இப்ப வீட்ல தா இருக்கறே
ம் வேறடா
வேற எப்படி உங்க ஃப்ரெண்ஸ் சர்க்கிள்லா எப்டி இருக்கு பேஷன்ஸ் கிட்ட எப்டி பேசுவீங்க நீங்க ரொம்ப பொறுமியா பேசுவீங்ளா
பொறுமயாதா பேஸ்ணுன் சொல்லியிருக்காங்க இன்னு அதெல்லா பண்ணல
ஆ ஓ ட்ரெய்னிங் எப்ப செகண்ட் யேர்லந்தா இல்ல
தேடு யேர்லந்து ட்ரைனிங்க ஸ்டாட் பண்ணுவாங்க
ஓ தேடு யேர்லந்து ஸ்ட்ரெய்னிங்கு ஓகே அப்போதா நறைய நீங்க ம் ஒரு அனுபவோ நறைய கடைக்குல உங்குளுக்கு ஹலோ
அப்பறம் ஆ கேக்குதுங்ளா
ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க ஹலோ
ஆ ம் எனக்கு கேக்குது சிஸ்டர் உங்களுக் கேக்குதா ஈவ்னிங் ஆமா ஈவ்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்லா வெள் ஆமா சிஸ்டர் ஈவ்னிங் த்ரீ ஓ கிளாக் வீட்டுக் வந்துருவோ
ஓ செரி செரி முடிச்சுட்டு எதாத் கவர்மெண்ட் எக்ஸாம் எதா ப்ரிப்பேர் பண்ண போறீங்ளா
அப்டியேதா க ஜாப் கண்டினியு பண்லானு
ஓகே ஓ எங்க ஹாஸ்பிட்டல்லயே
ஆமா
சேரி சேர் சேர்
அ
இல்ல நறைய பேரு நசிங் முடிஷ்ட்டு கவ்மெண் ஜாப் துபாய் அந்த மாரிலா போறாங்னில்லையா
புரில சிஸ்டர்
துபாய்
வீட்ல அலோல் பண்ண மாட்டாங்க
அ ஒ சே இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா துபாயலா போறத்துக்கு
ம் இன்ட்ரெஸ்ட்தா வீட்ல என
ஆஹ்
கில்ல மேக்ஸ் அவங்க விட்டுட்டு இருக்கவே மாட்டே தனியா எனக்கு எத் மு செய்யவு தெரியாது உ
ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா ஆ கேக்குது கேக்குது
எனக்கே கேக்குது இப்போ
ஓகே வீட்ல வந்து விட்டுட்டு இருக்க மாட்டாங்க
ஆமா
இந்த கோர்ஸ் எப்டி நீங்க புடுச்சு எடுத்தீங்ளா இல்ல எப்பிடி எடுத்தீங்க
புடுச்சுன்னா புடிக்கூ ஆனா நானா இது இததா எடுக்கணுனு அப்டின் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் கூப்ட்டாங்க இந்த மாரி நாங்க இந்த நேர்சிங் எடுக்க போறோ வரீங்களான் கேட்டாங்க செரி நானு வரே அப்டி சொல்ட்டு அவங்க கூட ஜாய்ன் பண்ணிட்ட
ஆ சூப்பர்ல வீட் ல எது சொல்லல நேர்சிங் அப்லா எது சொல்லல
க்கு உனுகு புடுச்சது உனக்கு புடுச்சிருந்தா எடுத்துக்கோ அப்டின்னு சொன்னாங்க சோ நானு அப்டியே சேரி ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களே அப்டின்னு நா கூட எடுத்துட்ட அது தெரியாது தெரியாது தெரியாது போனோ ஜாயின் பண்ணோந் தா இந்மாரிலா சொல்றாங்க நைட் டியூட்டியா இருந்தாலு பரவால்ல இட்ஸ்ஓகே நா நைட்ல தூங்கவே மாட்டே அவ்ளவா இல்ல பரவால்ல பாத்துருவோ நம்ப அப்டின்னு தா தோணுச்சு நா நைட்ல தூங்கமாட்ட அவ்ளவா
ஆமா ரொம்ப பெரிய இதெல்லா இருக்காது ரொம்ப ரிஸ்க்கெல்லா இருக்காது நம்ப ஆமா ஆமா அப்போ ஓ ஏ ரொம்பொ ரேர் தா கேஸ்ஸஸ் வர்றது
அ
ம் நல்லா தா இருக்கு சைலண்டா இருக்கு கொன்னேர் தூங்கலா ரெஸ்ட் எடுக்கலா
ம்
பேஷண்ட்ஸ் வந்தா நம்ப டாக்டர்கிட்ட இன்ஃபாம் பண்லா அதுக்கப்பறொ அவங்க என்ன செ சொல்றாங்களோ அத நம்ப ஃபாலோ பண்ணா போது
ஆமா ஆமா
நீங்க நேர்சிங் இருக்குறதுனால ஹெல்த் கான்ஷியஸோட எப்பியு ஹெல்த் கான்ஷியஸோடவே இருப்பீங்ளா
அப்டின்னு சொல்ல முடியாது இருப்ப ஒரு நி ஒரு ஒரு சக் ஒரு ஒரு வாட்டி அந்த மாரி ஆவு
ம் இப்ப நீங்க நர்ஸ் இல்லயா அப்போ உங்க வீட்டு பாக்கத்துல இருக்காங்ல்ல எனக்கு ஊசி போடுங்க
ஆ போட்ருக்க ம் சுகர் ஊசி ஒரு பாட்டிக்கி ஆ போட்ன் தா இந்த ஒரு தீ டூ மந்த்ஸா ரெகுலரா போட்டுதாதா இருந்த சுகரூ இன்ஜெக்ஷன் பக்கத்ல ஒரு பாட்டிக்கி
செரி சந்தோஷோ ம் அப்றொ எதுக்காச்சு இது சொல்லுவீங்ளா மருந்து அந்த மாரி எதாச்சு தலவலி வயிறு வலி
அந் அந்த மாரிலா இன்னு நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்யே சொல்லி தர வே இனுமேட்டு தா இப்ப வந்து என்ன ப்ராசஸ் போய்ட்டு இருக்குன்னா ஆ பேஷண்ட் வர்றவங்கள எப்பிடி மெயின்டன் பண்ணனு. எப்டி நம் அவ்ங்களகிட்ட நம்ம ஃளொறுமையா எப்டி பேசணு அப்டி சொல்லி தர்றாங்க.
ஆனா பொறும ஓரளவுக்கு தா இருக்குல்ல ரொம்ப ஒரு மாரி இப்
நோபின் தடா
இப்ப நாலா பாத்த நீ என்ன எல்லா பாத்தீங்கன்னு வெச்சுகுங்க நா ஊசி போடுறதுக்கே கத்துவே எனையே ஒரு ரெண்டாள் புடிக்கணு என்ன மாரி ஒரு பேஷன்ட் ல்லா நீங்க எப்பிடி சமாளிப்பீங்க
ஹலோ சிஸ்டர் நீங்க பேசுறது ப்ரேக் ஆகி ப்ரேக் ஆகி கேக்குது எனக்கு
இப்ப நாலா பாத்தீங்கன்னா ஊசி போட்றதுக்கே நா ரொம்ப பயபுடுவே
ம்
என்ன ரெண்டாள் பிடிக்கணு அப்பதா ஊசி போடுவே
ஓ
அவ்ளோ அட்டகாசோ பண்ணுவே இந்த மாதிரி ஒரு பேஷன்ட்ட எல்லா நீங்க எப்டி ஹேண்டில் பண்ணுவீங்க
இதுல நானே அப்டிதான் என்னெல்லா எத்தன டேபிள் தள்ளி விட்டுருக்கே நா இதுவரியு
ஐயோ ஆமா
அந்த மாதிரி இருந்த பொண்ணு இப்ப நர்ஸிங் நானேன்னொருத்தங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்ணு
ஆமாம்மா அவ்ங்கள ல்லாம் எப்டி சமாளிப்பீங்க நிதானமா பண்ணுவீங்களா
து நிதானமா தா பண்ணி ஆகணு வேற வழியில்லியே ஒரு நாலஞ்சு சிஸ்டர கூட கூப்ட்டு போயிட்டு கை கால ல்லாம் புட்ச்சி போட வேண்டியது தா
கைய கால புடிச்சு
வேற வழி இல்லியே போட்டுதான ஆகணு
ம் சில பேர் என்ன சொல்வாங்க இவ்ங்க கூட யாருமா வந்த்ருக்றது ஃபஸ்ட்டு இவங்கள கூட்டு போம்மா வெளிய கூட்டு போமான்னு சொல்லுவாங்க
அந்த மாரி இருக்குறவங்களு இருக்காங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த மாரி எலா பேசுறவ்ங்க இருக்காங்க தா‌ பட் நம்ம விடுக்க முடியாது ஒரு ப்ரைவேட் ஆஸ்பிட்டல் போனானா நாங்க காசு குடுத்துதான பண்றோ அப்டின்னு சண்டக்கி வருவாங்கல்ல
ன்ன ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆ அத்னால கொஞ்சோ மெயின்டென் பண்ணோம் கொஞ்சோ இந்த மாதிரி பொறுமிய்யா
ஆ
ம்
ம் அவ்ங்க மேல மெடிசன்ஸ் ஸ்மெல் எல்லா வருமா
சொல்லுங்க
உங்க மேல மெடிசன்ஸ் ஸ்மெல் வருமா
இதுவரயு எனக்கு அனுபவோ இல்ல சிஸ்டர் அனு ஹாஸ்பிட்டலு போல போனால் தெரில வருமான்னு
ஏன்னா இந்த நெறைய படத்துல எல்லாம் பாத்துருக்கே ஹாஸ் பிட்டல் மெடிக்கல் காலேஜ் போயட்டு வந்தா குளிப்பாங்க ஸ்மெல் வரும்
ஆ குளிச்சு தாகணு கண்டிப்பா பா
ஆ
ன்ன இன்ஜெக்ஷன் போட கூட அவ்ங்க நம்மள தொடுறாங்கல்லையா அதுனால அது ஏதாச்சு ஒரு ஒண்ணு வரு அதுனால நம்ம எப்பவ்மே குளிச்சுர்ன்னு ஆஸ்பிட்டல் போயிட்டு வந்தா அதெல்லா சொல்லி தந்திருக்காங்க
செர் செரி ரொம்ப நல்ல விஷ்யோ இப்வே எல்லாரும் நர்ஸு நர்ஸு டாக்டர் டாக்டர்ன்னு உங்கள கூப்ட ஆரம்பிச்சுட்டாங்களா கூப்றப்ப எப்டி இருக்கு என்ன மாரி ஃபீல் பண்றீங்க இப்பவே எல்லாரும் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க பிரண்ட்ஸ்ல்லாம் ஹலோ நர்ஸ் ஹலோ டாக்டர் எப்டி இருக்கீங்க நர்ஸ் அந்த மாரி கேப்பாங்கல்ல
சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்கதான் ஒரு மாரி ஹாப்பியாவும் இருக்கும்
ஒரு பக்கம் உள்ள பீதியா இருக்குல்ல ஐயய்யோ நம்மளும் நர்ஸ் மதிக் கிறாங்களே நம்ப ஒழுங்கா பண்ணுவோமானு இருக்கும்ல்ல
ஆமா ஆமா திடீர்னு எதாச்சும் எடுத்துவந்து குடுத்துட்டு போடுன்னு சொன்ன போட கூட தெரியாதே நம்மள
சேரிங்க ஹாய்ங்க பாய்ங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது தங்கந்து
ஹ
நீங்க எப்டி நல்லா நெறைய சாப்டுவீங்களா ஹெல்த்தியா இந்த இத ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ்ல்லாம் எடுத்துட்டு போவீங்காளா வெறும் சாப்பாடு அதோட செரியா ஹலோ